போய்ட்டு வர சொல்றாங்க ஹலோ ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
உங்ளோட வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது
லோவா கேக்குதா சத்தமாதாங்க பேசற
அ இது ஃபோன் வந்துட்டு கிட்ட வெச்சி பேசுறீங்ளா
கிட்டதாங்க வெச்சி பேசுற
ப்ளூடூத் போட்ருக்கீங்களா
புரியல
ப்ளூடூத் எதுவு வியர் பண்ணியிருக்
ப்ளூடூத்லா இல்லைங்க
ஓகே சேரி சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க
நானும் சும்மாதா இருக்கே இன்னைக்கு டே எப்படி போச்சு
ரொம்ப மொக்கைங்க எ வீட்லதா இருந்தா போர் அடிச்சுச்சு
ஏ இன்னைக்கு காலேஜ் எது
காலேஜ் லீவு
எனக்கெலா லீவ் குடுக்க மாட்றாய்ங்க உங்குளுக்கெல்லா லீவ் குடுக்குறாய்ங்க
ஏங்க உங்களுக்கு குடுக்கல
தெரியல ஆக்சுவலா நா வன்ட்டு மெடிக்கல் ஃபீல்டுனால குடுக்கலையா என்னன் தெரில நாளைக் கூட எனக்கு லீவு கெடையாது தெரிமா
நாளைக்கு கெவுர் நாளைக்கு கெவுர்மெண் லீவு தாங்க
ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் இருக்கா
லீவ் இல்ல
அதனாலதா எங்களுக்கு லீவ் இல்ல
கப்ப உங்களுக்கு
சண்டே வந்துட்டு ஏதோ ஸ்போர்ட்ஸ் மீட் வெக்கிறாங்களாமா எதோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரோ வராங்கன் சொல்லிட்டு எங்களையு சேத்தி வர சொல்லிருக்காங்க இத டிரெஸ் கோடு வேற ஒயிட் டி ஷர்ட் அப்பற ஏதோ போட சொன்னாய்ங்க அப்பறம்
அப்பற என்ன சாப்ட்டிங்க மதியான
மதிய சாப்படல இப்பதா சாப்ட்ட
ஏங்க
அதுவா கொஞ்ச ஒடம்பு செரியில்லையா அதனால வீட்டுக்கு வந்துட்ட ம் நீங்க என்ன சாப்ட்டிங்க
நா இன்னைக்கு சாப்பிடலைங்க நோம்பு
ஓ எவ்ளோ நாளு
ரெண்டு நாள் இன்னிக்கு நாளைக்கு வெக்கணு
ஓகே ஓகே அப்ப ஃபுல்டே சாப்படக் கூடாதா சாமி ஃபைன் அப்ப நாளைக்கு வன்ட்டு என்ன ஸ்பெஷல்
நாளைக்கு தெர்ல என்ன பண்றாங்கன் தெர்ல வீட்ல மே பி பிரியாணியா இருக்கலா
ஆ எல்லா பிரியாணினா வேற எதாச்சு
வேறெது பண்ண மாட்டாங்க அவ்ளோதா பிரியாணி மட்டுந்தா
பிரியாணி மட்டுந்தானா புது ட்ரெஸ்
அதெல்லா இப்ப எதுக்குங் தேவ இல்லிங் இனி அதெல்லா நோம்புக்குதா இது வந்து சும்மா
ஆனா மொஹரம் எதுக்கு செலப்ரேட் பண்றாங்க
ரம்ஜான் மாரி
ரம்ஜான் எதுக்கு செலப்ரேட் பண்றாங்க
அது அவுங்களதான கேக்கணு எனக்கெலா இதுல இவ்ளோ விவரமாலா தெரியாதுங்க
சேர் உங்குளுக்கு
எனக்கு தெரியாதுங்க
சுத்தமாவே தெரியாதா
சுத்தமாவே தெரியாது நோம்பு வச்சுருக்கவங்க கேக்குறாங்க அதுலா முஸ்லீம் தா நோம்பு வச்சுருக்காங்க அவ்ளோ
ஓ வீட்ல என்ன சொல்றாங்களோ அதக் கேட்டுட்டு சமத்தா இருந்துக்கணு
அவ்ளோதா நீங்க
நா ஹிந்து தா
செரி கோயிலுக்கு எதுக்கு போறீங்க
கோவிலுக்கு எதுக்கு போவாங்க சாமி கும்புடுறதுக்கு போவாங்க
போடுறாங்க
கம்போ நடுறது வந்துட்டு இந்தக் காப்பு கட்டுவாங்கல நான்வெஜ் எதுவு எடுக்க கூடாது அந்த மாரி ரூல்ஸ் இருக் கு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது எந்த ரிலேஷன்ஷிப்பு வச்சுக்க கூடாது அந்த மாரிலா இருக் ரூல்ஸ் இருக்கு அதனால தா காப்பு கட்டி கம்பம் நடுறது ஒன் வீக் முன்னாடி
அது ஏ ஒன் வீக் வச்சிருக்கிங்க
ஒரு ஒரு சிலவங்க ஃபைவ் டேஸ் வைப்பாங்க ஒரு சிலவங்க த்ரீ டேஸ் வைப்பாங்க
நீங்க
நாலா இது வரைக்கு ஏதுவு பண்ணதுலப்பா வீட்ல பண்ணுவாங்கே வேடிக்க பாப்போ அ ஆ மோஸ்ட்லி போ மாட்ட எப்பயாச்சு தோணுனா போவ
ஓ ஒ ஏ
ஏன்னா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால இப்ப நம்ம எதாச்சு வேண்டுவோ அது வந்துட்டு நமக்கு டிசப்பாயிண்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மறுபடி அந்த இன்ட்ரெஸ்ட் வராதுல்ல ஆர்வம் போணு அப்டின்றது அதனால பெருசா போறதில்ல இப்பல்லா
காலேஜ் எப்டி போச்சு அப்புறோ இன்னிக்கி
இன்னிக்கி காலைல இருந்து ஒர்க் இருந்துச்சு அதனால எனக்கு பிரச் ஃவீவர் ஆயிடுச்சு அப்புறோ சார் கிட்ட சொன்ன இன்னிக்கி லீவ் வேணு சார் என்னால முடியலன்னு சரி கிளம்பி போய்கோமானு சொன்னாரு கிளம்பி வீட்டுக்கு வந்து தூங்கி ஏந்துஞ்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கே
ஓ சரி சரி என்ன சாப்ட்டீங்க
இன்னிக்கு சாம்பாருசோறு எஃக்கு
புடிச்சு சாப் ஃபுட்டுனுனா எது
நா நறைய சொல்லுவேனே
சொல்லுங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவீங்க விரும்பி சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா
சிக்கன்ல வந்துட்டு என்ன பண்ணாலு சாப்பிடுவே பிரியாணி ரொம்ப புடிக்கு
ஆ
அதுக்கப்பரோ ஷவர்வர்மா கிரில்லு பார்பீ கியூ இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லா ரொம்ப பிடிக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐட்டம்ஸ்
வீக்லி எது ரொம்ப சாப்பிடுவீங்க அதிகமா
வீக்லி அப்படிலா எதுவு இல்ல எனக்கு எப்போ மூட சிங்ஸ் எல்லா அதிகமாவு போது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்ல அந்த டைம்ல நிறைய சாப்படுறது இந்த மாதிரி ஐட்டம்ஸா இரு
வீக்லி எத்தன நாள் சிக்கன் சாப்பிடுவீங்க அப்ப
உம் அப்படிலா இல்ல வீக்லி ஒன்ஸ் தா சண்டே மட்டு வாங்கி கொடுப்பாங்க நா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச் சு சமைச்சு சாப்பிடுவ
ஓ செரி செரி
எனக்குன்னு இல்ல அம்மா வந்துட்டு கொழம்பு வச்சு பூரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாங்க நான் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுவேன் தெரிஞ்சு கொஞ்சமா எடுத்து சிக்கன் செப்பரேட் பண்ணி வச்சிருவாங்க நல்ல பீஸ் மட்டும்
நீங்க செஞ்சு சாப்டுறீக்கீங்களா
ஆஹ் அப்புறம் நா செஞ்சு எல்லாத்துக்கு குடுத்து நானும் சாப்பிட்டுருப்பேன்
கூட பிறந்தவங்களா
அண்ணா இருக்கான் அம்மா அப்பா நா அவ்ளோதான்
சேரி சேரி
உங்களுக்கு
சிஸ்டர் ஒன்லி
ஒன்லி சிஸ்டர் சேரி டா அவுங்க என்ன பண்றாங்க
டுவெல்த்து
டுவெல்தா உங்களுக்கு சமைக்க தெரியுமா
ஆஹ்
ஆஹ் என்ன சமைப்பீங்க நல்லா சமைக்கிற ஃபுட் ஏதாச்சும் சொல்லுங்க
நல்ல சமைக்கனுனா சிக்கன் தான் செய்வேன் நாலா
செய்முறை
உம்
செய்முறை
செய்முறைனா
செய்முறைனா எப்படி அத வந்துட்டு எப்படி குக் பண்ணுவீங்க
யூடூப் பாத்து
யூடியூப் பாத்தா அப்ப உங்களுக்கா செய்ய தெரியாதா
எனக்கு அது செய்ய தெரியாது யூடியூப் பாத்தான் செய்வேன்
சேரி இது வரைக்கும் நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு யாராச்சும் சொல்லிருக்காங்களா
ஆஹ் வீட்லே சொல்லியிருக்காங்க
வீட்ல வீட்ல என்னத்த சமச்சு குடுத்தாலும் நல்லா இருக்குன்னுதா சொல்லுவாங்க அது
நீ உங்கள சொல்லியிருக்காங்களா
ஆஹா மோஸ் ட்லி எங்க அப்பாவுக்கு நா சமைக்கிறதா பிடிக்கும் எங்க அம்மா சமைக்கிறத விட
அப்பாவும் வீட்டுல தாங்க இருக்காரு
வேற யாரு ப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும் ப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப சமைச்ச ச்சு குடுத்துருக்கேன்
ப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமா வீட்டுக்கு வர மாட்டாங்க
எங்க வீட்ல அப்டி இல்ல ஒரு ரீசன்டா ஒரு த்ரீ மன்ந்த்ஸ் ஃபோர் மன்ந்த்ஸ் முன்னாடி என்னோட என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தன பேரும் வந்திருந்தாங்க ஒரு டென் மெம்பர்ஸ் எதோ வந்திருந்தாங்க அப்ப நா தான் சமைச்சேன் எல்லாத்துக்கும் அம்மா ரைஸ் மட்டும் ஆக்கிருந்தாங்க நா சிக்கன் கொழம்பு சிக்கன் ஃப்ரை அப்புறம் மத்ததெல்லாம் நான்தா பண்ணே பிடிச்சிருக்குன் சொன்னாங்க நல்லா சாப்ட்டாங்க
எங்க வீட்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக வந்தாங்னா நாங்க வெளியதான் போய் சாப்டுவோம்
ஓ சேரி சேரி
காசு பணம் ரெடி பண்ணிட்டு வெளிய போய் சாப்ட்டு வந்துருவோ எல்லாரு
அவுங்க வந்ததே இங்க சாப்புடணும்னு தான் ஆக்சுவலா
நீங்க உங்க கையில சாப்டணும்னா
என் கையில இல்ல பிரியாணி வேணும்னு கேட்டாளுக ரொம்ப நாளா வீட்டுக்கு வரேன் வர வரணும் வரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க சேரி ஓகே வாங்க போவோம் சொல்ட்டு சொன்னே எங்கம்மாட்ட சொன்னே எங்கம்மா பிரியாணி செஞ்சுச்சு அப்புறோ நா மத்ததெல்லா செஞ்சு வெச் ச்டே அப்றோ சாப்புட்டு பார்க் எல்லா போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு போட்டோஸ் நல்லாந்துச்சு அ
இந்துக்கள் மட்டு முஸ்லிம் பிரியாணி சாப்புணு சாப்புணுன் கேக்குறாங்க நீங்க அப்டி கேட்ருக்கீங்ளா யார்டயாது
நாஸ் இ இன்னொரு விஷ்யோ என்னனா முஸ்லீம் எப்டி சமைப்பாங்களோ ஆஸ் இட் இஸ் எங் பெரியப்பா சமைப்பாரு அவரு வன்ட்டு முஸ் ஸ்லீம் கல்யாண்த்துக்கு போய் கல்ய ஆ அதுக்குலா வன்ட்டு எங் பெரியப்பா சமைச்சு குடுப்பாரா சோ எனக் அதுலா
நிக்காதுலே
அண்ணே ஆனா அந்த பிரியாணி சூப்பரா இருக்கூ டேஸ்ட்டா இருக்
அதா புரியல எங்களுக்க அது புரியு எனக்க எங்குளுக்கு ஒரு மாரியா தா இருக்கூ
என்ன தெரிமா நீங்க வந்துட்டு மசாலாலா அரைச்சு போடுவீங்க ஒன் திங் இன்னொரு வி ஷ்யோ ஸ்மெல்லு வந்துட்டு வெளிய வராது சமைக்கிற வரீக்கு
ம்
யாரையுமே பக்கத்துல விட மாட்டாங்க கவனிச்சிருக்கீங்ளா
ஆ
ஆ இதெல்லா ஒரு ரீசன் இருக்கு எங்க பாட்டி சமைக்கும்போதூ அப்படிதா விடமாட்டாங்க பக்கத்துல யாரயுமே விட மாட்டாங்க ஏனா அது வன்ட்டு ஸ்மெல் பண்ணாலூ அது டேஸ்ட் போயிருமாமா
இதுலா ஒர் ரீீசன் இருக்கா
ஆமா சீரியஸாவே அது உண்ம தெரிமா நா கவனிச்சிருக்கே அந்த மாரி ஸ்மெல் பண்ட்டு இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லா போடும் போது நல்லா ஸ்மெல் வரும் அது வெளிய போயிடுச் ச்சுனா அது ஒரு மாரி இருக்கூ சாப்பாடு நல்லாவே இருக்காது அதே அந்த ஸ்மெல்லோட அந்த பிரியாணி சமைச்சு சாப்புடும் போது சூப்பரா இருக்கூ நீங்க வேணா நாளைக்கு சமைக்கிம் போது பாருங்க அந் ஆவிய வந்துட்டு வெளியே விட மாட்டாங்க
ஆனா கடைசிலதா வாசன நல்லா அடிக்கூ
ஆ அததா சொன்னே
தின்னு தின்னு பழகிருச்சாவு ஓவரா சாப்புடவுந் தோணாது
இங்கிங்க சாப்ட வேனா எங்குளுக் கொண்டுந்து கெடுங்க நாங்க சாப
நா நெறைய பேத்துக் குடுத்துருக்கே விரும்பி விரும்பி சாப்புர்றாங்க
ஆமா சூப்பரா இருக்கூ டேஸ்ட்டு அதுவு இன்னொரு விஷ்யோ என்ன தெரியுமா சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு மதுரி மறுப்டியு அத வ
ஆ எங்கப்பா அந்த மார்தா எங்கப்பா அந்த மார்னா ஊற வச்சு பண்ணுவாரு சிக்கன் வந்து மசா லா போட்டு ஊற வச்ட்டு அப்றோ பிரியாணில போடுவாரு எனக்கு புடிக்கற பிரியாணினா கேரளா பிரியாணி மட்டுந்தா
வேற லெவல்லருக்கூ
எனக்கு இங்க தமிழ்நாட்டு பிரியாணி புடிக்கவே புடிக்காது
கேரளாலலா எப்பவ்மே சூப்பரா இருக்கி இருக்கூ
செரிங்க நோம்பு உட்டுட்டு கூப்ட்டுங்ளா
ஆ செரி ஓகே
ஆ